ஹலோ
ஆபோ
அலோ எப்படி புரோ இருக்கீங்க
நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாயிருக்கெ ப்ரோ
வீட்டுஎல்லாம் எப்படி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க புரோ
ம் சொல்லுங்க்கா
என்ன புரோ பண்றீங்க
ஆ அப்புர லைப்ல கேக்குறீங்களா இல்ல இப்ப என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க நம்ம சும்மா முடிச்சிட்டு அப்படியேசும்மா ஒர்க் கொஞ்சம இருந்துச்சு ஆஃபிஸ் ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சரி இந்த வரைக்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போலாம் அப்படின்னு சொல்லி உ்காட்டு இருக்கேன் ஆஹ் நீங்க பரோ
ஆ இங்கதா புரோக் ஊர்ல இருக்கே புரோ நானு
அக்கப்புற தான் வெளியே போகனும் அண்ணா வரன்னி இருக்காரு
வந்து ட்டு அவட வெளியே போயிட்டு கொஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லா சாப்பிட்டு கொஞ்ச ஷாப்பிங் போவேன்டியிருக்கு போயிட்டு ல்லாம் முடிச்சுட்டு வரந்தம் பரோ டோர்னமெண்ட எல்லாம் நடக்குது ப்ரோ வீட்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட்
ஓ கிரிக்கெட் விளையாடுவீங்களா உஹ
விளையாடிக்கும் மு கிரிக்கெட் எல்லாம்
இப்ப பிளேயரா ப்ரோ இல் நம்மளுக்கு கிரிக்கெட்டெல்லா தெரியாது ம்ம்ம் அப்படிங்களா நீங்க பேட்ச்ஸ்மேன போலரா ஓ சூப்பர் நம்மளுக்கு கிரிக்கெட் தெரியாது புரே நம்ம வாலிபல்
உம் உம் வாலிபால்ல்லாம் உம் உம் எப்படி போரோ வாலிபால் கொஞ்சம் சொல்றீங்களா வெள்ளி எனக்கு
அது இன்னது மொத்தம் பேரு டீம்ல அதுல ஒரு ரெண்டு ப ஒரு ப்ளஸ்ு ஒரு மைனஸ் ஃப்ரண்ட்லைன் நெட்டுக்கு பக்கட்டல அப்புறம் ஒரு பூஸ்டர் ந எதுல நிப்பாங்க பின்னாடி மூணு பேரு ரெண்டு டிஃபண்டு செட்று அவரு தா கேப்டனு சோ அந்த பக்கம் சர்வீஸ் பண்ணும் போது கேப்டன் பால் எடுப்பாரு அது வந்து பூஸ் வந்து செட் பண்ணுவாங்க மேல ஏறி அடிப்பாங்க டிவில பா்த்திருப்பீங்க அது பிளஸ் மைனஸ் பிரண்ட்ல இருக்குற ரெண்டுப் யாராவதுடி இருப்பாங்க டிஃபண்டர் வந்து அந்த சைட்ல இருந்து அட்டாக் ஆடிப்பாங்க பாத்தீங்களா அத டிஃபன் பண்ணுவாங்க இத எடுப்பாங்க பிடிக்கும் சின்ன வயசு ல ஸ்கூல்லல தான் போரோ சோனல் போயிட்டு அப்டியே புடிச்சது அதுக்கடுத்து தத்து ஏன் மாமா பையன் ஒரு தருணா அவ வந்து இஜ்ஜின் ஜூனியர் டீம் கேப்டனே சாரி சாரி தமிழ்நாடு ஜூனியர் டீம் கேப்டனு அவன பாத்திட்டு நம்முளு அந்த மாரி இன்ஸ்பைரி ஆகுணு ஆ அப்டின் சொ செரி சொல்ட்டு நானு கட் கத்துக்கிட்டு அப்டியே வாலிபெல் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்கிட்டே
ஓகே ஓகேங் புரோ
நீங்க புரோ கிரிக்கெட் எப்டி ஆரம்பிச்சீங்க
நா என் ஸ்கூல்ல தா புரோ ஆரம்பிச் நார்முலா எப்பயு விளையாடுற மாரிதா ஸ்கூல் கிரௌண்ட்ல விளையாடி அப்டின்டு ப்லேயர்லா கிடையாது சும்மா நார்முலா
ல்லா உள்ளாச்சு
சும்மா விளகா மாரி டோர்னமெண்ட் எல்லா போனது இல்ல
ஆ
சும்மான் ப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ப்ரெண்ட்ஸ்சோட விளையாடிட்டு அந்த மாரி தா புரோ
சேரி சேரிங் எனக்கு சுத்தமா கிரிக்கெட்ட பத்தி தெரியாது அப்டியே சும்மா சொல்லுங்க
எனிக்கே தெரியாதுங்க நானே சும்மா நார்முலா இத அவ்ளோதா
ஆ
சும்மா நின்னு வேடிக் பாக்குலா நல்லா இருக்கும்
சேரி நா இந்த பெரிய டீம் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அச்ச அத் அடிச்சு வாங்கல்ல அப்போ சும்மா ரீல்ஸ்ல பாக்றதோட சேரி நம்புளுக்கு அத பத்தி சுத்தமா தெரி தெரியாதுங் புரோ
சேரி சேரிங் புரோ அடுத்து புரோ எங்க பிளான்னு வெளியே எங்க போக போறீங்க
ஆ வெளியலா எங்கியு இல்லைங் புரோ சும்மா அப்டியே எம் ம் இல்லன்னா எப்டி டிருப்பு மாரி கேக்குறீங்களா ஆஹ ஈவ்னிங்ல ஆஹ போவோம் ப்ரோ சும்மா அப்டியே பைக் எடுத் திட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டிக்குடிக்குறது பப்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாரிலாம் சாப்டுவோம்
இந்த பக்கம் ஆம்பூர் பக்கம் போனீங்கன்னா நாருங்க புரோ எனக்குல்லாம்
அம்பூர் அது எங்க ப்ரோ இருக்கு
ஆமூர் வந்து இந்த பக்கமா பேங்ளூர் பக்கம் வரிது ஐவேல ஆம்பூர்ண்டு அ பிரியாணி எல்லாம் நல்ல பேமஸ் கோவா பன்னு ரொம்ப பேமஸ் எடுக்கப்படுறாங்க நல்லா இருக்கும் கேரட்டா ம் இருக்கு கேரட் எல்லாம் இது பண்ணி நல்லாது கொஞ்ச மிக்சில அரச்சி
உஹம் உம்
பால்கோவல்லாம் போட்டு ரெண்டு பிரெட்டு கீழ வச்சு தருவாங்க அது நல்லா இருக்கும் பன்னீங்கன்னா எப்பனா ப்ரீயா இருக்கும் போது வரும்போதுட்ரை பண்ண
அப்டிங்களா சேரி நா பாக்குறேன் எனக்கும் பேங்களூருக்கும் சாலிடா த்ண்ட்ர கோமீட்டர்ஸ் ஏாவது திருூ சைடு போது ட்ரை பண்ணி பாக்குறேன் உம் நீங்க அங்கதான் அந்த சரௌண்டிங்ல இருக்கீங்களா ஓகே ஓக்
அப்டி பிரியாணி கூட நா ஃபேமஸ் நல்லாங்க
அப்டிங்களா சேரி சேரி
இதெல்லாம் நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும் இங்க
சேரி சேரி உம் உம்
நீங்க ப்ரோ உங்க ஊர்ல என்ன கடை இருக்கா
என் ஊர்லயா அஹ நான் இங்க இப்ப ஏன் ஊரு சொந்த ஊரு கிடையாது நான் இங்க ஈரோடு பக்கத்துல அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல இருக்கேன் காலேஜ் படிக்கிறேன் ஸோ அந்த த ஈரோடு சைடு ஃபேமஸ்ல பெருசா எதுவு‌ தெர்ல ப்ரோ ம துர அப்பப்ப போயிட்டு வரும் ப்ரோ
ம் ம்
ட்டு பரோட்டா கொத்து பொரட்டா அந்த மாரி பரோட்டாஸ்லே நறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லா பர ட்டாஸ் ரொம்ப புடிக்கு எனக்கு சோ அத பொய் ட்ரை பண்ணுவே சாப்டுவே நல்லாருக்கு இந்த நம்ம ஒ த இது ஆக்டரோட கட ஒன்னு இருக்கு அதெல்லா பய் சாப்ட்டு வண்ணுவே
ம் நல்லாருக்கும் ப்ரோ மதுரைல பரோ ட்டல்லா ட்ரை பண்ணணுனா தந்து ட்ரை பண்ணதில்ல பன் பரோட்டால்லா நல்லாருக் குன் சொல்லிருக்காங் க இப்ப வந்தா ட்ரை பண்ணணு
சேரி சேரிங்க ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க
ல்லாந்தா பாக்குறே
சூப்பர் ப்ரோ
பாத்துட்டு
ம் ம் ம் ம் சே சேரி ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு
ம்
ம் சேரி சேரிங்க ப்ரோ
அப்பறம் ப்ரோ
ம் இப்பதா மேட்செல்லா முடுஞ்ச்சி அ டைமிங்கு கிரிக்கெட்டு் பாத்தீங்ளா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒக்காந் பார்த்துட்டு்ருப்பாங்க நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கல நா சும்மா லைட்டா ஃபுட்பால் பாப்பேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஃபுட்பால் வேணாம் பாக்கலாம் ம் ஸ்டேடியம் போய் பாக்கணும்னு ஆசை புரோ ஃபுட்பாலு
உம் உம் சென்னையிலயே கூட நல்லா இருங்க ஸ்டேடியம் பெரிய மேட்ச நடக்கும் போதல்லாம் போய் பாக்கலாம் நீங்க சென்னை தான புட்பால் இல்ல கிரிக்கெட் எல்லாம் ஆ
ஓ அப்டிங்களா சரி சரி
அதனா கப்ப போனீங்கன்னாடி பீச் எல்லா சுத்தி பாத்தட்டு ட்டு மாலல்லாம் சுத்தி பாத்துட்டாங்க நல்லா இருக்கு ஒரு மூணு மால் இருக்கு சென்னையில நல்லா இருக்கும் மெட்ரோ ஈஸிதான் நீங்க ஈஸியா போலாம் ட்ரவல் பண்ணி மெட்ரோல எல்லாம் ஒன்னும் கஷ்டம்
சேரி சேரிங்க நா சென்னை போனது இல்ல புரோ சொல்றீங்களா நீங்க சொல்ற எல்லாம் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன் ட்ரை பண்ணி பாத்துட்டு நெக்ஸ்ட் மீட்டிங்ல கூட நம்ம அத பத்தி சொல்றேம் நான் எப்படி இருந்துச்சு எதுன்னு
உம் உம்
ஓகே ஓகேங்க
உம் உம் சரி சரிங்க சாப்பிட்டீங்களா
இல்ல புரோ அதுக்கப்புறதான் சாப்டணும்
மதித் நூன சப்பல ஆா
மதியம் சப்புட்டாச்சி இப்ப வெள்ளிய எங்கன பிர வருவாங்க போனோம் வெளியே போயிட்டு ஸ்நாக் சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு ஈவ்னிங் தெரியல புரோ ஒரு நாளைக்கு ஒரு கடைக் போற நாங்க
ஓ ஃட்டியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களோ உம்
சண்ட்விச் அந்த மாரிலாம் சாப்புட ப்ளன்னு சொல்லியிருக்காங்க போன முறம் வந்தாதான் அண்ணன் ஒருத்தர் வெளியே போயிட்டு இருக்காரு அண்ணா வந்தபிறகு அண்ணன் தான் வாங்கிதருவாரு போயிட்டுதா ஒன்னு வர்ல லேட்டாவு அவர் வர்றத்துக்கு வந்தவருக்கு போயிட்டு சாப்பட்டு போன்தலேலியா
ஆ அதா சொன்னே ஃப்ரெண்ட்ஸோட போவே சும்மா அப்டியே ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்டே பைக்ல போயிட்டு அப்டியே ஸ்னாக்ஸு நீங்க சொன்ன மார்தா நாங்க என்ன ப்ரோ நாங்க சிக்ஸ்டி ஃபைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மட்டன் சிக்ஸ்டி ஃபை அப்றோ பதி எக் பப் ஸு வெஜு பிது சிக்கன் பப் ஸு இந்த மாரி ந றைய சாப்டுவோ மேக்சிமம் ஈவ்னிங்ல அது அந்த மாரி தா சாப் டுவோ வேற எது சாப்ட மாட் டோ நாளைக்கு மந்தி போலாங்க ப்ரான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ம் மந்தி மந்தி சாப்புல்லான்னு ஒரு ஐடியா இருக்கு நாளக்கி ஆ அதெதொ காரை கல்ல சம்ம
ம் இல்ல மந்தி நல்லாருக்கு நார்மலாவே நல்லாருக்கு மந்தி நீங் நார்மலா கடைக் பொய் சா இங்க லோக்கல்லருக்குற கடைக்கி பொய் சாப்டாலு நல்லாருக்கு மந்தி நீங்கனா ட்ரை பண்ணி பாருங்க இன்னக்கி டைம் இருந்தா நல்லாருக்கு மந்தி
சேரி சேரிங்க ப்ரோ அப்பறம் ப்ரோ
நீங்க எப்டி ப்ரோ காலேஜா ஒர்க் போறீங்ளா?
ஆ நானு காலேஜ் ஸ்டூடண்ட் தா ப்ரோ
ம்
ஆ இப்பதாரு காலேஜு மீன்ஸ் ரீசென்டா முடுச்டே ஜாப் தேடி ட்ருக்கே ஆ அப்ப இப்போ ம் ஏதாவது ஐ டி இல்லன்னா அ வேற ஏதாவது பாக்கலான்னு பாத்துட்டு இருக்கே பாப்போ என்ன கெடைக்குதுன் தெரியல ம் நீங்க என்ன ப்ரோ ஒர்க்கா பிஸ் னஸா படிக்கிறீங்களா சூப்பர் ப்ரோங்க சரி சரி ப்ரோ என்ன டைப் ஆஃப் ஷாப் ப்ரோ?
நா இங்க ஷாப்பு ஓனர் பண்ணிட்ருக்கே ப்ரோ
ப்ரோ சூப்பர் ப்ரோ ஓனா வச்சிருக்கீங்களா?
இல்ல இல்ல ஒர்க்தா பண்ணிட்ருக்கே நானு
ஓ சேரி சேரி என்ன டைப் ஆஃப் ஷா ஷாப் ப்ரோ
இது சேல்ஸ் மாரி ப்ரோ
ம் சேரி சேரி ப்ரோ
இன்னக்கி லீவு அதனால
சேரி சேரிங் ப்ரோ
ஃபோனு
ம் சேரி சேரி ப்ரோ எப்டி லீவ் எல்லா எப்டி சாட்டர்டே சண்டேஸா வீக்
இல்ல இல்ல வீக்லி ஒன்ஸ் ப்ரோ மன்த்லி டூ டைம்ஸ் நம்ம எப் ப வேண்ணா எடுத்துக்கலா.
ஓ அவ்ளதா லீவே தர்
ஆமா இது ஷாப்புன்றதுனால அவ்ளவா லீவு இருக்காது மந்த்லி டூ டைம்ஸ் நம்ம எமர்ஜென்சி அப்படின்ற டைம்ல எடுக்கலா
ஓகே ஓகேங் ப்ரோ.
நீங்க ப்ரோ? சாட்டர்டே சண்டேலா இருக்கா காலேஜு அ பயு
ஆ இல்ல இல்ல ப்ரோ எனக்கு ம ஃப் இது ஃப்ரைடே வரைக்குந்தா ப்ரோ சாட்டர்டே சண்டேஸ் கன்ஃபாம் லீவுதா ம்
ஓகே ஓகேங் ப்ரோ சேரிங்க ப்ரோ இன்னொரு கால் ஒண்ணு பேச வேண்டி இருக்
ம் ஆ செரிங்க ப்ரோ நாளைக்கு கூட கால் பண்ணுங்க ஓ நாளைக்கி ஃப்ரீதா ப்ரோ ஒன்னும் பிரச்சன இல்ல
ஓகே நானு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்தா வருவே
அப்டிங்களா?
லைக் ஆ ஃபைவ் ஓ கிளாக் மேல வேண்ணா நீங்க ஃப்ரீ பண்ணுங்க நாம வேண்ணா பேசலா ஃபைவ் ஓ கிளாக் மேல
ஓகே ஓகேங் ப்ரோ பேசலா
ஓகேங் ப்ரோ.
ம் ம் ஓகே ப்ரோ ஆ பாப்போம் ப்ரோ ஆ பாய்